நல்லா இருக்கே நீங்க எப்டி இரு க்கீங்க
ஆங்க நா நல்லா இருக்கேங்க அதுக்கப்புறோ ம் நைட்டுக்கு என்னங்க சாப்பாடு
நைட்டுக்கு தெரியலங்க சட்னி அரைச்சாங்க தோச மாவுங்க
தோச தோச மாவே சாப் டறீங்களா
தோச செய்வாங்கங்க அ து இதுக்கு மேல பொறுமையா ஒக் காந்துட்டு அம்மா வந்து எல்லாருமே சாப்பட்றாங்களான்னு கேட்டாங்க இப்பதா கடைக்கி போயிட்டு வந்தனா சோ பப்ஸு சாப்ட்டே எனக்கு அதுவே கொஞ்ச வயிறு ஃபுல்லா இருக்
ஏங்க நானுமே பப்ஸு சாப் டங்க முட்ட பப்ஸு வெஜ் பப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்
ஆ ஆமாங் கண்டிப்பாங்க அதுதா சாப்ட்டோ அதனா ல எனக்கு இப்ப பசி இல்ல செரி அதனால பொறுமையா அப்பறமா சாப்பட்லா அப்டின்னு சொல்லிட்டங்க.
சேரி சேரிங்க நானுமே இதுக்கு அப்புறந்தாங்க சமைக்கணு காலையிலுமே பாத்தீங்கன்னா புதினா தொவையல் வந்து அரைச்சங்க அதோட வந்து இட் ஆ இட்லின்றே பாருங்க தோசைதா செஞ்சோ மதியத்துக்கு வந்து பாத்தீங்ன்னா அப்புறோ நேத்து ரசோ இருந்துச்சுங்களா அதுவே வந் து இருக்கா அதுவே நாங்க ஆ சோறு மட்டு வடிச்சு சாப்ட்டுக்கணு நானு ஏன் பையன் மட்டுந்துந்தா என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்கங்க அதனால வந்து அவருக்கு டீ லன்ச் வேண்டான்ட்டாரு. செரி நா எதுவு செய்யலங்க எங்களுக் மட்டுங்கிறனால
ஓகே ஓகேங்க.
நீங்க என்ன சாப்ட்டீங்க மதியோ?
மதியோ சாம்பார் சாதோ வச்சுருந்தாங்கங்க அதே மாரி ரசமு காலைல வச்சது இருந்தது அதனால அதுவே வச்சு அப்டியே சாப்ட்டுட்டோ தொட்டுக்கிறதுக்கு எதுமே இல்லங்க அதனால எனக்கு சாப்படவே பிடிக்கலங்க அப்புறமா அப்பாவ வந்து ராகி கஞ்சி செய்ய சொல்லி அத குடிச்சங்க அத குடிச்சிட்டு ஈவினிங்கா கோயிலுக்கு போய்ட்டு வந்தோ வந்துதா வந்து த பப்ஸ் வாங்கிட்டு வந்து சாப்ட்டோங்க.
செரி செரிங்க கோயில் வந்து அருக அருகாமையிலயே இரு இருக்குங்களா
ஆமா ஆமா கொஞ்ச கிட்டதா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போற மாரி இருக்கு வண்டில போனா அப்பா கூட போயிட்டு வந்தே.
செரி செரிங்க நல்லதுங்க. நாங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரோ கொஞ்ச பிஸிங்க. ஆ போன வாரத்துக்கு முன் வாரத்துல இருந்து எங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்து போயிட்டே இருந்தாங்க. அதனால கொஞ்ச வேலையாவே இருந்தது வண்டியு எடுத்துனு போய்டுவாங்க இந்த வாரோ கொஞ்ச தம்பிக்கு அடுத்த வாரோ பொறந்த நாள் வரவே நாங்க என்ன பண்ண போறோன்னா தம்பிக்கு போய் டிரெஸ், ஷூல்லா வாங்கணுங்க எனக்குமே கொஞ்ச தேவையானதெல்லா வாங்குறோங்க நாங்க வந்து பாத்தீங்ன்னா சுற்றுலா போலான்ற மாரி பேசி வச்சிருக்கோமா அதனால முன்னாடியே வாங்கி வச்சுக்கணு அதாங்க இந்த நேரத்துக்கு நா இந்நேரத்தக்கி வாங்கி வச்சுருக்கணு ஆனா நா எப்பமே இப்டிதாங்க பண்றே ஒரு பொறுப்பே இல்லங்க எனக்கு.
அதெல்லா எது இல்லைங்க வேலையா நீங்க கரெக்டா இருக்கீங்க ஆ இன்னு கொஞ்ச நாள் நாள் கிட்ட வர வர நீங்க கண்டிப்பா அத வாங்கிடுவீங்க அப்போ போயிட்டு எல்லாத்தையு ஆ ஜாலியா பர்ச்சேஸிங்லா முடிச்சுட்டு வாங்க.
ஆமாங்க இப்ப என்னன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டல்லா நம்மல்லா வெளிய போய் வாங்குற பழக்கோ மட்டும்தாங்க இருக்கு இப்பங்க இந்த காலத்துல வந்து பாத்தீங்ன்னா நம்மளுக்கு இந்த நெறைய ஆப் இருக்குங்களா அதனால நம்ம எல்லாத்தையு பாத்து அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா ஆயிருதுங்க கொழப்பமா இரு க்குங்க எந்த ட்ரெஸ் எடுக்குறது என்ன டிரெஸ்ஸ விடறது அப்டின்ற மாரி ரொம்பவே கொழப்பமா இருக்கு எதுதா எடுக்குறதுன்னே தெ தெரியலங்க
கரெக்ட்டுதா ஆனா வந்து ஒரு சிலருக்கு வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸிங்கன்றது பிடிக்கு ஒரு சிலர்லா வந்து அத பண்ண மாட்டாங்க நேர்லதா வாங்குவாங்க. ஏன்னா நேர்லிவே வந்து நம்ம வந்து பத்து ட்ரெஸ்ஸு போட்டு பாத்தோனா அதுல கண்டிப்பா நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ரெண்டு ட்ரெஸ்தா புடிக்கு ஆன்லைன்ல வந்துச்சுனாலு அம் எப்டி சொல்லது ரிட்டர்னிங்லா இருக்கு பட் அது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸா இருக்கு அதனால வந்து நமக்கு இப்போலா வந்து ரொம்ப கொழப்பமாதா இருக்கு எங்க எது வாங்கணுனே தெரியாத மாரிதா இருக்கு.
எப்பமே என்ன பண்ணுவ முன்னாடியே வாங்காம ஹரிபரியா கடைசி நிமிஷோ வரைக்கு இழுத்து அடிச்சுனுருப்பாங்க. ஒரு வாட்டி பாத்தீங்னா நாங்க ஒரு ட்ரிப்பு போனோங்க கேரளாக்கு. அப்ப வந்து அப்டிதாங்க நா வந்து இத வாங்கறே அத வாங்கறேன்ட்டு எல்லாத்தையு பாத்து ஆ கடைசி நிமிஷத்துல ஆர்ட்ரு போட்டு கரெக்டா நாங்க ஊருக் கெளம்பும் போது ஒரு ஒரு ஆ ஆர்டரா வந்து வந்துட்ருக்கங்க நாங்க கெளம்பி பஸ்ல போயிட்ருக்கோங்க அன்னைக்குதாங்க டெலிவரி ஆகுது. அது முன்னால் டெலிவரி ஆனா கூட நா எல்லாத்தையு எடுத்துட்டு போயிட்ருப்பேங்க அப்ப ஒன்னு ஒன்னா கேன்சல் பண்ணி எல்லாத்தையு ரிட்டன் போட்டு உட்டு அதுவர மணி பே பண்ணிட்டு இருந்தேங்க அப்புறமா ஒண்ணு ஒண்ணா அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆச்சுங்க அது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ஆ கசப்பான ஒரு அனுபவங்க ஆனா ஆ ஆ அப்பவு நா திருந்தலங்க. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா கடைசி நிமிஷோ வரைக்கும் ஆ இழுத்தடிப்பே இப்ப எப்டியே இப்போ இ யா டேட்டு நெருங்கி வந்துருச்சுங்க இன்னு ஆறு நாள்தா இருக்கு அதுக்குள்ள நா எப்போ டெலிவரி போட்டு எப்ப வந்து எனக்கு வ வருன் தெரியலங்க என்கிட்ட எதுமே சுத் தமா எந்த ட்ரெஸ்ஸுமே நா வாங்காமே ரொம்ப நாள் வச்சுட்டு இருந்தேங்க.
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சீக்கிரமா போயிட்டு என்னென்ன பொருள்லா வாங்கணுமோ அதெல்லா வாங்கிடுங்க நாங்களுமே வந்து அண்ணாவோட கல்யாணத்துக்குலா வந்து அப்டிதாங்க பண்ணோ ஆன்லைன்ல ட்ரை பண்ணோ ஆனா எங்க சைஸ்கேத்த மாரி அந்த அளவுக்கு எதுவு கெடைக்கல கலர் கலெக்ஷன்ஸு கெடைக்கல அண்ணிக்கி மட்டு அவங்களுக்கு மட்டு கெடச்சது அதனால நாங்க என்ன பண்ணோ அப்பிடின்னா நேரா வந்து சென்னைல வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்லா நெறையா இருக்குல்ல அங்க அந்த லெஹங்காக்கு தனியா எல்லாத்துக்குமே தனித்தனியா வந்து ஒரு கடையே இருக்கு ஒரு ஊரே இரு க்கு அதனால அங்க போய்ட்டு நாங்க தனியே எங்ளுக்கு என்னென்ன வேணுமோ நாங்க அத எல்லாமே வாங்கிட்டு வந்தோங்க அது வாங்கதுக்கே ஒரு நாள் ஆய்டுச்சுங்க ரிட்டர்ன் ட்ரெயின்ல வரும் போது இன்னும் ஃபன்னா இருந்ததுங்க ட்ரெயினில வரும்போது இன்னு ஜாலியா இருந்தது எப்டின்னா சொந்தக்காரங்க எல்லாருமே வரும்போது அந்த ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வந்து ட்ரெயின்லே பாத்துட்டு ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா வந்தோங்க
இப்ப நம்மோ வந்து பாத்தீங்னா ரொம்ப நல்லாவே இருக்கோங்க அங்க வந்து நறைய தின்பண்டங்கல்லா வித்துட்டு வருவாங்க அதெல்லா வாங்கி சாப்ட்டு நல்லா வேடிக்க பாத்து நம்ம நல்லா கால் நீட்டி நம்மளுக்கு வாட்டத்துக்கு உக்காந்தோம்னா நல்லாருக் குங்க ஆனா பஸ்ல போனா அப் அந்த அளவுக்கு கால் நீட்ட முடி முடியாது நம்ளால சமணங்கால் போட முடியாது எதுவுமே பண்ண முடியாது சமணங்கால் போடலா ஆனா அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்ட்டபிளா இருக்காது ஆனா ட்ரெயினின் பாத்தீங்கன்னா நம்ம படுத்துக்கலா உக்கார்லா கால் நீட்டிக்கலா கொஞ்ச நேரோ நடக் கனுனு தோணுச்சுனா நடக்லா வெளிய வேடிக்க பக்கணு ஆ நறைய வந்து பாத்தீங்கன்னா மரோ செடி கொடின்னு பாத்துட்டு வேடிக்க பாத்துட்டு கொழந்தைங்களாருக்கும் போது அவுங்களுக்குமே நம்ம கொஞ்சோ வேடிக்கைலா காமிச்சுட்டே வந்தனா அவுங்ளுமே கொஞ்சோ வந்து சேட்ட பண்ணாம அமைதியா இருப்பாங்க கொஞ்சோ ட்ரெயின்னுனாவே கொஞ்சோ ஈஸி சியாவும் தூங்கிடுவாங்க உடம் வலியும் அந்த அளவுக்கு இருக்காதுங்க
கண்டிப்பாங்க எனக்கு ட்ரெயின் பயணம்னா ரொம் ப புடிக்குங்க ஏனா நாங்க வந்து காலேஜ் படிக்கிற டைமிங்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பிளான் பண்ணி நாங்க வந்து ஹாஸ்டல் போ ஹாஸ்டல்ல இருந்தோ அந்த